தோழி நான் பேசுறது கேக்குதுங்களா
வணக்கம்கா நல்லா கேக்குது
ம் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே அப்புறம் இரவு இரவு உணவெல்லா முடிஞ்சிருதா
ஆ எல்லாமே முடிஞ்சுது நாங்க சீக்கிரோ சாப்பிட்டுருவோம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன்கெல்லாம் இன்னைக் கொஞ்சோ லேட் ஆயிடுச்சு நீங்க
ஆ ஆயிடுச்சு எனக்கும் இரவு உணவு முடிஞ்சுட்டு இப்பதா வந்து சரி ஏதாவது ஒரு தலைப்புலயாவது ஒரு டிஸ்கஷன் ஒண்ணு பண்ணிட்டு அப்புறமா அது பண்ணலாமேன்ட்டுதா வேற ஒன்னு இல்ல இன்னிக்கு நம்ப வந்து புத்தகம் அப்டின்ற தலைப்புல பேசலாமா
ம் பேசலாங்க்கா
ஓகே புத்தகம் அப்டின்னா என்ன நினைவுக்கு வரும் அப்டின்னாக்கா சராசரியா எல்லா மனுஷனுக்குமே பள்ளியில நம்ம படிக்கிற புத்தகமு பாட புத்தகமு தா ஞாபகம் வரு கண்டிப்பாவே அந்த பயத்திலயே நம்ம இன்னு வெளில வரல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா இன்னொன்னு எனக்கு வந்து இந்த ஸ்கூல்ல லைப்ரேரி எல்லா இருக்கு அதுல போயி புத்தகங்கள் படிப்போ அப்பறமா வந்து அ ரொம்ப ஆசையா இந்த கத புஸ்தகங்கள் நெறையாவே படிப்போ அதுல வந்து ஷேக்ஸ்பியர் அப்பறமா வந்து ஆலிவர் டிவிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிற கத புத்தகங்கள் ரொம்ப விரும்பி படிச்சே ஏன்னா அது வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வரு இங்கிலீஷ் நாலேஜ் வரு படி படி அப்டின்னு எல்லாரு சொல்லி சொல்லி ஒரு ஸ்டேஜ்ல அத படிக்க ஆரம்பிச்சே உங்களுடைய அனுபவோ தோழி
நா அந்த மாதிரி புக்ஸ் எல்லா எதுவு படிச்சதுல நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூல்ல எல்லா நெறைய அந்த புக்ஸ் ஞாபகோ தா வருது நீங்க சொல்ற மாதிரி ஆ லைப் லைப்ரேரில ஸ்டோரி புக்ஸ் நெறைய படிச்சிருக்கே அதுக்கப்பறோ அந்த இந்த நாவல்ஸ் இருக்குல்ல இந்த கிரைம் நாவல்ஸ் இந்த ராஜ்குமார்து அவரது ச் அந்த மாதிரி கொஞ்சோ கிரைம் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் உண்டு
கண்டிப்பா அதே மாதிரி பாத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்திரா சவுந்தர்ராஜன் அவங்கெல்லா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய கதைகள் மீக அருமையா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு அந்த கதைகள் எல்லா நீங்க படிச்சிருக்கீங்களானு தெரியல ஆனா அற் புதமான கதைகள் அதெல்லாமே நிஜமாவே அதெல்லா உங்களுக்கு நேரோ கிடச்சதுன்னா கண்டிப்பா படிங்க வேற யாரு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டு்
எனக்கு அப்டில்லா எதுவு இல்லைங்க்கா அ இந்த மாதிரி படிப்பே இப் இப்போ வந்து இந்த இப்போ புக்ஸ் எல்லா அந்த அளவுக்கு யாரு படிக்கிறத இல்ல எனக்கு தெரிஞ்சு நா படிக்கிறத இல்ல மத்தவங்கள பத்தி தெரியல அ இந்த இப்போ போன்ல வருது இல்லையா ப்றதீலி அந்த மாதிரி நாவல்ஸ் புக்ஸ் ஸ்டோரிஸ் படிக்கிறதுக்குன்னு நெறைய சைட் இருக்கு அந்த மாதிரி போய் படிப்பே அப்போ வந்து நம்மளால அது இப்போ ஒரு பிப்டி எயிட் எபிசோட்ஸ் அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களே ஒரு பதிமூணு பதினாலு எபிசோடு் வரைக்கு நமக்கு ஒரு நாள்ல படிக்க முடியு ஆனா அதுக்கப்பறோ ஒவ்வொரு எபிசோடு அவங்க அன்லாக் பண்றதுக்கு ஒரு நாள் ஆகு இன்னைக்கு நம்ம எட்டு மணிக்கு முடிச்சோன்னா நாளைக்கு எட்டு மணிக்கு தா அது அன்லாக் ஆகு ஆனா அதுக்கு அப்பறோ நம்ம படிக்கணு அப்டின்னா அதுக்கு அடுத்த எப்பி அதோட நம்ம படிக்கணு அப்டின்னா அதுக்கான பணத்த வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு பே பண்ற மாதிரி இருக்கு
ஓ ஓகே ஓகே ஆனா கண்டிப்பாங்க ஆனா ஒரு அருமையான விஷயோ என்ன சொன்னீங்க அப்டின்னாக்கா இந்த புத்தகம் அப்டின்ற விஷயோ வந்து இப்பெல்லா வந்து ஃபோன்ல வந்துருச்சு அப்டிங்கிறீங்க ஒரு விதத்துல அது வரமா இருக்கலா பட் ஆனா இன்னொரு விதத்துல அது கொஞ்சோ சாபமா தோணுது எனக்கு என்ன வந்து நம்ம வந்து பாத்துக்கிட்டீங்கனாக்கா அந்த காலத்துல நம்ம வந்து படிக்கும்போது புக்கு படிக்கும்போது நம்பளுக்கு வந்து அந்த சிஸ்டம்மு டிவி அதெல்லா பாக்காம நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா புத்தகம் படிக்கும்போது அதுல ஒரு ஆர்வம் கிடைக்கு எதுக்காக நம்ம புத்தகோ படிச்சோன்னாக்கா நம்மளோட அறிவு வளர்க்க அப்புறமா வந்து நம்மளோட படிக்கிற தன்மை வந்து வேகமாகு நம்மளோட பிரெயின் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகு எல்லாமே வந்து ஒரு வித நன்மைக்காக சொன்னதுதா அந்த காலத்துல பட் ஆனா இப்ப நீங்க சொல்ற மாரி எல்லா நாவல்ஸ்சு அது இது எல்லாமே வந்து ஃபோன்ல வந்துருச்சு கதைங்கள்ல்லா கூட போன்ல வந்துருச்சு இப்ப வந்து
நீங்க சொல்ற மாதிரி போனை இப்போ நம்ம புக் எங்கேயுமே எடுத்துட்டு போ முடியாது ஆனா ஃபோன வெச்சு எல்லா கதையு படிச்சுக்கலா ஆனா என்ன இதுல ஒரு டிராபேக்னா நம்ம புக்ஸ்ல இருக்க அந்த கதைய படிக்கும் போது நம்ம கண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்போ எதுவுமே கெடையா து ஆனா இப்போ நம்ம ஃபோன்ல படிக்கிறதுனால அந்த ஃபோனையே பாத்துட்டு படிச்சிட்டே அந்த குட்டி குட்டியா இருக்க எழுத்த பாத்து அப்டியே நா படிச்சிட்டே செவத்த பாக்கும்போது செவரெல்லா அந்த லைன் லைன்னா கோடு கோடா தெரியு அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கெல்லா அது பாதிப்புதா
அததா சொல்ல வந்தே நானு ஏன்னா வந்து நம்ம புத்தகம்
அக்கா நீங்க பேசுறத கேக்கலையே ஹலோ
ஹலோ
ஆ நா பேசுறது கேக்கதுங்களா உங்களுக்கு
நல்லா கேக்குதுமா உங்களுக்கு கேக்குதா
நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது இப்ப நல்லா கேக்குதுங்க்கா
ஆ அதுதா அதாவது நம்ம புத்தக எடுத்துட்டு போணு பண்ணணு அப்டின்ற ஒரு விஷயத்த நம்ம சோம்பேறித்தனமா பாத்தோன்னாக்கா நம்மளுக்கு எல்லாமே வரமா இருக்காதுங்க அப்பறமா அது ஒரு சாபமா வந்து புக் அப்டிங்கறது எதுக்காக அப்படின்னாக்கா நம்மளோட ஸ்கிரீன் டைம் கொறைக்கு கண்டிப்பா அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலயோ உங்களுக்கு ஒரு மன அமைதி கெடைக்கு கண்டிப்பா ஆனா இதுவே உங்களுக்கு ஃபோன்ல கெடைக்காது அது நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியு ஏன்னா ஃபோன் ஃபோன்ல படிப்பீங்க படிச்சிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு ஃபோன் கால் வரு இல்ல வேற எதையாவது ரீல்ஸ் பாக்கணுன்னு தோணு அப்படியே ஒண்ணு மாத்தி ஒண்ணு மனசு அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கு ஆனா புத்தகம் படிக்கும்போது என்ன ஆகுன்னா ஆர்வத்த தூண்டு அடுத்து என்ன நடக்கு அடுத்து என்ன பேஜில வரு அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்தன்மையு தூண்டு நம்மளுக்கு ஃபோன் இல்லாம கொஞ்சோ அந்த ஸ்கிரீன் டைம் இல்லாம கண்ணுக்கு ரெஸ்ட்டு கெடைக்கு கண்டிப்பா
ஆமா நீங்க சொல்றது கரெக்ட்டுதா ஆனா இப்ப புக்கு படிக்கிறவங்களையு ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு இந்த சோசியல் மீடியா புக்கு படிக்கிறா லா புக்ல படிக்கிறாங்களா ஸ்டோரி படிக்கிறாங்களா புக்லயா எல்லாருமே படிக்கிறாங்க ஆனா யாருமே இப்ப அந்த அளவுக்கு புக் யூஸ் பண்றது இல்ல இப்போ நமக்கு புக்க படி புக்கு படிச்சிருக்கோ ஃபோன்லயு படிச்சிட்டு இருக்கோ ஆனா நம்ம கொழந்தைங்க அப்டி அவங்க எல்லா போகும்போது எப்டி ஆகுன்னா அவங்களுக்கு ஃபோன் மட்டு ட்டுதா தெரியு போல இருக்கு அப்பெல்லா அந்த ஆ குங்குமம் இந்த வாரம் அப்டி வருமே அந்த புக்க எல்லா வாங்கி படிக்கிறதுக்கோ அப்றோ இந்த நியூஸ் பேப்பர்ல இந்த சிந்துபாத் ஸ்டோரி எல்லா வருமே அந்த மார்லா ப படிக்கிறதுக்கு கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு அதுக்காகவே பாப்போ ஒரு ஸ்டோரி கண்டினியூ பண்ணுவாங்க அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வரு அந்த மாதிரி எல்லா புக்ல படிக்கிறதுக்கு நல்லா இருந்தச்சு இப்ப அப்டிங்கற ஒரு எண்ணமே இல்லாம போயிடுச்சு புக்ல படிக்கணுமா அப்டிங்கறதே போயிடுச்சு எனக்கு இப்போ இப்பல்லா அந்த புக்குங்க வருதாங்கிறதே தெரில அது அப்டியா அந்த குங்குமம் புக்கு வரும்போது இந்த வாரம் என்ன குடுப்பாங்க அப்பல்லா வந்து அது கூட இலவசம் பரிசு அப்டின் போட்டு குடுப்பாங்கில்ல அந்த மாதிரிலா நாங்க எதிர்பார்த்து அந்த புக்க வாங்கியிருக்கோ
கண்டிப்பா நானுமே நீங்க சொல்ற மாரி அந்த இலவசம் அது இதுன்றதுக்கு கூட வாங்கிட்டு அதுல வர கதைகள் கண்டினியுஷன் வந்து தொடரும் தொடரும்னு போடுவான் தெரியுமா அது அடுத்த வாரம் என்ன வருமோ என்ன ஆகுமோ அப்டின்ற ஆர்வத்துக்காக கூட வாங்குனோ ஆனா இப்ப நீங்க சொல்ற மாரி இதெல்லா என்ன அப்டின்ற மாரி கேள்வி ஆவற மாரி உலகம் ஆயிடுச் சிப்போ அது வந்து எதனால அப்டின்னாக்கா நீங்க சொல்ற மாரி இந்த போன்லயே எல்லாத்தையு கொண்டு வந்துட்டாங்க கத கூட இன்பேக்ட் இவ்ளோ சொல்ற நானு எங்க வீட்டுக்காரே வந்து கிட்டத் தட்ட ஒரு ஷெல்ப் நெறைய புக்ஸ் வாங்கி வச்சுட்டு இருக்காரு டெய்லியு படிமா படிமான்னு அட போங்கப்பா எங்கிட்ட போன்லயே இருக்கும்ப்பா நா அதுலே படிச்சிப்ப அப்டின்னு நானே பதில் சொல்ற நிலமைக்கி நம்மள கொண்டு தள்ளிடுச்சு இப்ப இருக்கிற விஞ்ஞான உலகம் வேற ஒன்னு இல்ல
ம் ம் புக்க பத்தி இவ்ளோ இம்பார்ட்டண்ஸ் சொல்ற உங்களுக்கே இந்த நிலமையா அப்ப நாங்க எல்லா என்ன ஆகுமோன்னே தெரில
நிச்சியமாம்மா நிச்சியமா ஏன்னா வந்து அது முக்கியம்னு தெரியுது நம்ம செய்யறது தப்புன்னு தெரிது ஆனா நம்ம ஓட்ற ஓட்டத்துக்கு நம்ம வாழற வாழ்க்கைக்கு வந்து அது நடைமுறைக்கு நம்ம உக்காந்துட்டு படிப்போ கரெக்டா புக்கா இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து வெப்போ அப்ப தா பசங்க கூப்புடுவாங்க
டா இப்போ சொல்லுவாங்களே எனக்கு தோணுச்சுன்னா நா செய்வ ஆனா எனக்கு தோணணுமே அதா தோண மாட்டேங்குதே
பர்ஃபெக்ட் கரெக்ட்டா சொன்னீங்க நிஜமாவே சொன்னீங்க உண்மையான விஷயம் அது நிஜமாமே
தோண்ணா நா செய்வே ஆனா எனக்கு தோணல
நிச்சிமா இப்ப வந்து பாத்தீங் இப்போ பாத்தீங்கன்னா லைப்ரரியில ஆட்களே கிடையாதுங்க சுத்தமாவே ஆளுங்க இல்ல
அக்கா லைப்ரரியே கிடையாது
ஆமா ரொம்ப ரேர் ஆயிடுச்சு நிஜமாவே அப்பெல்லா வந்து லெண்டிங் லைப்ரரிக் கு சைக்கிள் ஒண்ணு தூக்கிட்டு ஒரு கார்டு ஒண்ணு மெம்பர்ஷிப் ஐம்பது ரூபாக்கு போட்டுக்கிட்டு இந்த புக் இந்த வாரத்துல முடிச்சுட்ட இந்த புக் ரெண்டு நாள்ல முடிச்ச அந்த புக் ஒரு நாள்ல முடிச்சன்னு அலறி அடிச்சுக்கிட்டு ஸ்கூல் டைம்ல எல்லா ஓடி போய் மாத்திக்கிட்டே இருப்போ இத்தன புக்கு முடிச்சிட்ட இத்தன புக்கு முடிச்சுட்ட அப்டின்றது ஒரு போட்டி பொறாமைலையே ஓடிக்கிட்டு இருந்தது அந்த கால்த்துலெல்லா நெனச்சு பாத்தா நீயா அப்டி பண்ண அப்டின்ற மாரி என்ன பாத்து நானே கேள்வி கேட்டுக்
அப்போ வந்து அந்த லைப் ரரிட அந்த என்ட்ரி போட்டு புக் எடுக்கறதே ஒரு கெத்தாவு ஒரு பெருமையாவு இருந்துச்சி நம்ம இன்னைக் இந்த ஸ்டோரி படிக்கிறோ ரெண்டு நாள்ல குடுத்துருணு அப்டின் சொல்லிட்டு அப்பறோ ஒரு நாள் படிக்காம லைப்ரரியன் அவரு வந்து அனுப்புவாரு இன்னு இந்த புக் கு நீங்க குடுக்கல சம்மிட் பண்ணல அப்டிங்கறதெல்லா ஒரு ஞாபகமா இருந்துச்சி ஆனா இப்ப அந்த மாரி எதுவு இல்ல
நீங்க சொல்ற மாரி லைப்ரரினா என்ன வெறு டிக்ஷனரில தா பாக்கணு போலருக் கு லைப்ரரினா என்ன அப்டின்ற விஷயத்தையே
ப்ரரில டிக்ஷனரி மட்டுந்தா இருக்கும் போலருக்கு இப்போ
எனக்கு இன்னோன்னு ரொம்ப ரொம்ப புடிக்கும்மா அதாவ்து அந்த லைப்ரரில ஒக்காந்துட் நம்ம அமைதியா படிக்கும்போது நம்பளே நம்மள அறியாம யார்ட்டயாத் பேஸ்னோன்னா கூட ஷ் அப்டின்வாங்க அப்பிடி ஒரு அமைதி அப்பிடி ஒரு அமைதி நம்மளையு அறியா ம ஒரு அது ஒரு தனி சொகோ நெஜமாவே அந்த அனுபவோ உங்களுக்கு புடிக்குமா உண்டா
ஆமா லைப்ரரினாலே சைலன்ஸ் தா
ஆமா நிச்சியமா அதுல ஒரு மா ரி ரொம்ப நல்லா இருக்கு பக்கத்துல தோட்டோ வெச்சிருப்பாங்க அந்த காலத்துலிருந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு க்ரவுண்டு கிட்டத்தட்ட லைப்ரரியா இருக்கு இப்ப வந்து ஒரு சின்ன ஆறுக்காற் ரூம்ல கூட லைப்ரரி இல்லங்க ரொம்ப ரேரா இருக்கு அ ஆமாமா இந்த தலைப்புல நம்ம வந்து ரொம்ப அழகா டிஸ்கஸ் பண்ணோன் நெனைக்கிறே அடுத்த தலைப்புல நம்ம திருப்பியு பேசலாம் நன்றி வணக்கம்மா
நன்றிக்கா